ஹலோ
ஹலோ வணக் அம்மா வணக்கம் உ நல்லா இருக்கீங் ஆ நல்லா இருக்கம்மா நீங்க இருக்கீங்க
நானு நல்லா இருக்கே
உ சரிமா இங்க வீடெல்லா கிளீனா வச்சிருப்பீங்களா
ஓ நா எல்லா சுத்தமா வச்சிருப்பேமா
உ
நானு சு அந்த இது இது வரைக்கு மூணு பிள்ளைகள் வளத்துருக்கிறே குடும்பத்துல எந்த நோய் நொடி இல்லாம
ம்
து எல்லாருக்கும் பேரன்பேத்தி எல்லாம் எடுத்திருக்குறோம்
ம்
இது வரைக்கும் என் நா வந்து வீட சுத்தமாதான் வச்சிக்கிறே
ம் வீடு டெய்லியும் தொடப்பீங்களா
டெய்லி தொடைக்க வேணவ அதுக்கு வேலே இல்லையா தொடச்சிட்டே இருப்பாங்களா
ம் ம்
து அதுக்காக அதே வேளையே செஞ்சிட்டு இருக்க முடியாது இல்லிங்களா
வாரத்துல எத்தன நாள் தொடைப்பீங்க
வாரத்துல ஒரு நாள் தான் ரொம்ப அசுத்தமாச்சின்னா ஒரு டைம் சும்மா தொடச்சி எடுத்துக்குவேன் அதுல நல்லா
கொழந்தைங்கல இருக்கிறது கொஞ்சம் அப்பப்ப தொடச்சி
அவுரு வந்து நம்ப சாப்பறோலா
ம்
உடனே அந்த எடத்துல தொச்சிடணு
இந்த கிச்சன் ஹால் கிளீன் பண்ணிக்கணு டெய்லி அப்டி ஒரு மாப் போட்டுக்கணுனா ம் நல்லா கொஞ்சோ பசங்க இருக்கிற து கொஞ்ச கிளீனாயிரு இருக்கும்
ம் சரி ச சரி அதெல்லா ஆ அந்த மாரி செஞ்சி இப்போ மாங்கா பழ அரு த்து சாப்பறாங்க
ம் அது கீழே மேல போட்டு ம்
இதோட எதாவது இந்த பழம் அது நாங்க இப்பெல்லா தனியா டைனிங் டேபிள் அந்த மாரி சாப்படவே கூடாது எனக்கு தெரிஞ்சி டேபிள் வச்சிக்கினு அது மேல வச்சி கொஞ்ச சாப்பாடு சாப்ட்டா உன்னே எதாவது ஒரு பழம் சாப்பணு
ம்
நல்லது எது நம்ப ஜெனங்க தெரியுதல பழம் வந்தா பழமே சாப்ட்டறாங்க
ம் ம்
ல எது வருதோ அது மிச்சமா சாப்பறாங்க
ம் ம்
ஜனங்க ஒடம் சரி இல்லாம பாதிக்கிறாங்க அது தெரியமாட்டேனுது
ம்
நீங்க எப்பிடிமா நீங்களு அதே மாரி தா அளவுக்கு அதிகமா சாப் துங்ளா
இல்லெல்ல அப்பிடிலா சாப்புட மாட்டோ நாங்க நா எப்பம்மே லிமிட்டு தா எங்க பசங்களுக்கு சாப்புட்ற விஷயத்துல நா கத்திட்டே இருக்கனு அவுங்களு சரியா சாப் புட மாட்டாங்க ரெண்டு தோச ஒரு தோச ரெண்டு தோசன்னா அதிகொ அவுங்க பர்றது ஸ்நாக்ஸ் எதாச்சு இருந்தா கூட நாம்ளா எடுத்து கைல குடுத்து சாப்டு சாப்டுன்னு சொல்லனு அவுங்கள அந்த மாதிரி எங்க பச ங்கல்லா நாங்களு அவளதா லிமிட்டாதா எதுவ்மே
எங்க பசங்ளலா நாங்களு அப்டிதா வள
ம்
த்துல்ல ரெண்டு வாட்டி பொறிக்கல்ல
ம்
வாட்டி தா வாங்குடுக்கு பத்து நாளுக்கு ஒரு நாள்
ஸ்நாக்ஸாவுது கேட்டுட்டே இருப்பாங்க வேற சாப்பாடல்லா நறைய சாப்புட மாட்டாங்க
ம் ம்
ஸ்நாக்ஸ் அது இருந்தா எதாச்சு கொஞ்சொ அவளதா வீட்லக்கட எதாச்சு செஞ்சு குடுத்துர்வோ நான்
எங்க பேர பேத்திங்கல்லா அந்த மாரி இல்ல ஸ்நாக்ஸே வயத்துறொப்பா வயித்துக்கு சாப்பாடு மாரி சாப்டுவாங்க எதாது வெளிலெக்கிறெ தீனி தின்பண்டொ அந்த சிப்ஸுங்க எதுமே எங்க மருமகளு கேக்க மாட்டென்றாங்க
இந்த காலத்து பசங்க அவ்ளதா அப்டிதா இருக்காங்க எல்லா அடம்புடி வச்சாங்களா அ வேணும்னா வேணு அவ்ளோதா
ஆ ஹு இல்ல இல்லங்க இந்த காலம் அந்த காலமல்லா இல்ல நம்ம வளக்குற முறையில இருக்குது
ம் ம்
இங்க வந்து ரொம்ப கேர்லஸ் எங்க மருமகள்ங்க அவங்க கேக்குறது கூட்ணும் அந்த காலத்துல இருந்து செல்லமா அவுங்க எப்டி தோப்புல தொரவுல
ம்
துல வளந்தவங்க
ம்
இப்ப ஏதோ ஒரு பத்து ரூபா வருதுன்னு தெரியர்து நால அவுங்க கேக்குறது அப்பிடியே குடுக்கணு அவுங்க எப்புடி ஆடுறாங்களோ அப்பிடி ஆடணுன்ற வழில போறாங்க கொஞ்ச மெச்சூரிட்டிக் எங்க மருமகளுக்க
ம் நீங்க இருக்கீங்ளே நீங்க எடுத்து சொல்லுங்க
நம்ம புள்ளைங்களுக்கு சொல்றதுக்கும் மத்தவங்க புல்ற புள்ளைங்களுக்கு சொல்றதுக்கு வித்தியாசம் இல்லிங்ளா
ஆமா
என்னுடைய புள்ளைக வேன்னா நா அதட்டி வளப்பேன் அது என்னுடைய கடமை
ம் உங்க பேச்சு கே்க மாட்டாங்ளா
கேக்க மாட்டாங்க நம்ம அடிச்சு சொன்னாலும் அவுங்க வேற வழில போறாங்க அதுனாலேயே சண்டை கூட வந்துச்சு
ம் ம் சரி சரி
இப்ப ஓரளவு சொல்லிட்டு அட்ஜெஸ் பண்ணிட்டு போ நாந்தா அட்ஜெஸ் பண்ணிட்டு போறேன் அவுங்க அட்ஜெஸ் பண்ற மாரி தெரில ஓரளவுக்கு அப்புடியும் உ வா வாங்கிட்டு திட் டு வாங்கிட்டு கூட ஓரளவுக்கு கொஞ்ச பரவால்லன் நெனைக்கிறேன்
முன்னைக்கு இப்பேருக்கு பரவால்ல
ஒரு சில விஷயங்களை நா உட்டு குடுத்து தா போவேன்
ம்
அவுங்களா தெரிஞ்சுக்கத்து ட்ரை பண்ணணு
ஆமா ஆமா
அடிச்சு திருத்துறத விட அணைச்சி திருத்துறந்தா அன்பால திருத்தறது தான் ரொம்ப நல்லது தெரிஞ்சுட்டு போறேன் நானு
ம்
அதுனால அடிக்கிற தன்மை உட்டுட்டு நியாயமா இப்ப நேத்து பசங்கிட்ட போய் அடி வாங்கின்னு வந்து எதோ கெட்ட வார்த்தேல பேசிட்டாங்கன்னு திட்டிட்டு இருந்தாங்க அவுங்க அம்மா
ம்
என்ன கூட திட்டிக்கிற உங்க பொண்ணு இல்லன்னு சொல்லல இதுக்கு மேல வேணமான்னு போய் அன்பவ சொன்னே வேணாம்மா இது மேல அந்த மாரி கெட்ட வார்த்தைல பேசு கூடாது தெருவுல அது தப் ப்பு இவ அப்பா வச்சு சூடு வச்சுட்டு சொல்லுவே இல்லன்னா அப்பா வந்ததுக்கு அப்
ஆமா அந்த மாரி மிரட்டி கொஞ்சோ இது பண்ணிட் அந்த மாரி பேச்சி இருக்க கூடாது
ஆமா அந்த மாரிதா பேசுதுங்க வெளியில் வீ அது அஞ்சு வயசு வீட்ல நம்ம அடைக்கி வளக்கணு இல்லன்னா அது
ஐந்தில் வளையாதது வளையாதது ஐம்பதில் வளையாதுன்னுவாங்க
ஆ ஆமா அந்த மாதிரி இவங்க அந்த மாதிரி சொல்லி கொடுக்க வளக்க மாட்டேங்ராங்க பெரிய பசங்க ஆகுறதுக்கு அப்புறோ சும்மா காமிக்க போய் நம்ம கேட்டோன்றத எம்எல்க்கு இருக்கற கோவத்து போய் அது மேல திணிக்கிறது அது எவ்ளோ பெரிய கஷ்டோ தெரியுமா
ஆமாமா
னால தா அந்த புள்ளய போட்டு அடிச்சு இந்த மாதிரி கொடும பண்றாங்கன்னா எங்களுக்கு மனசுக்கு கஷ்டமா இருக்குது
ம் நம்ம மேல இருக்கறக்கோவோ கொழந்தைங்க மேல
ஆ காட்டுறேங்க அது அது நல்ல வழியில திருத்துறதுக்கு அதுக்கு சக்தி கெடையாது மெச்சூரிட்டியே கெடையாது சொன்னாங்க இது நல்லது க்கா கெட்டதுகான்டி எடுத்துகிற சக்தியே கெடையாது
ம்
அந்த மாரி ஆளுங்க அப்டி பாதிக்கிறாங்க என்ன பண்றது அதையு பராமரிச்சிட்டுதா இருக்குறா ம் நீங்கப் அப்டிமா உங்க குடும்பத்ல
ம் எங்க பசங்கெல்லா சொல் பேச்சு கேப்பாங்க ம் ஆமா ஏதாச்சு கெட்ட வார்த்த அது மாரி வந்தானா அடிச்சு வெழுத்துடுவேன் நா
ம்ம்
பயம் இருக்கு அந்த பயம் வார்த்த எல்லா வராது ஓய்னா ஒரே இது கம்முன் ஆய்டும்
ஆமா
அந்த வார்த்த வராமதா நா வளர்த்துட்டு வரேன் அந்த மாறி வாழ் அவேங்களுக்கே நாம ஏதாச்சு திட்டுனா கூட அவுங்களுக்கு அந்த வார்த்த வந்து ஆகாது நீ என்ன அப்டி பேசுற நானு கேட்பாங்க பொண்ணுல்லா ரொம் ரெம்ப இது வேற யாராச்சு அவுங்க எங்க ஜாயின் ஃபேமிலியா இருக்குபோது அவுங்க சித்தி அவங்களாம் அன்மாரி பேசுனாங்கன்னா நீ இவுங்க முன்னாடி இந்த மாரி பேசாத நீங்க
ஹும் ஹூம் ஆமா
முன்னாடி பேசாத நீ
ஆ சரி
ஆ திட்டுவாங்க அவுங்களுக்கே ட்டு வாங்க அந்த மாதிரி கொஞ்சோ பழக்க வழக்கங்கள் பசங்க நல்ல பழக்க வலக் கங்கள் தா
நம்ம பேசுறது வச்சு பக்
உ ஆமா ஒழுக்கமாட்டு உ அதுதா எனக்கு ரொம்ப பிடிக்கு
உ எனுக்கு அத்தாங்க ரொம்ப புடிக்கு ஒழுக்குமாக்கிறதுதா எனக்கு ரொம்ப புடிக்கு
ம்
யார் என்ன சொன்னாலு நானு அதெல்லா கடைபிடிப்பேன்
ஆமா
பசங்களை நல்லா வளங்க
ம்
துவோம்
சரி வேற
நானு எம் பசங்க அந்த மாரி வளக்குறேன் ரொம்ப நன்றி
ம் நேரம் இருக்கு
இருக்கா உணா சரியான சரி பசங்க வந் து ரொம்ப ஹேபிட்ஸ் சரியில்லன்னா ரொம்ப கஷ்டம் வளர்த்து வளர்ப்புல பின்னால
ஆமா
பு இப்ப ஐந்துல விளையாது ஐம்பதுல விளையாதுன்னு சொல்லுவாங்க பந்தே திருத்தி வளர்க் கற்து தான் நன்மை பையர்க்கும்
ஆமா ஆமா இப்ப இருந்தே அந்த ஒழுக்கத்தை நம்ம சொல்லி குடுத்து வளர்த்தாங்கன்னா அவுங்க வளர வளர அந்த ஒழுக்கத்தோடு வந்துடுவாங்க
சர்மா
ம் அந்த ஒழுக்கம் இருக்கணும் ஒழுக்கம் தானே முக்கியம்
கம் விழுப்பம் தரலாம் அதுவின் ஒம்பப் படும்
ம் இந்த மாதிரி அந்த ஒழுக்கத்தோட வளர்த்தீ ங்கன்னா இந்த குழந்தைங்க பாரு எவ்வளோ ஒழுக்கமா இருக்காங்க எப்படி வளர்த்திருக்காங்க என்று நம் நம்பள அதானே வந்து சேரும்
ஆமா படிப்ப விட ஒழுக்குந்தமா ரொம்ப முக் கியம் படிப்பு கூட கொஞ்ச காலகட்டத்துல பின்னால்ன வச்சுக்கலாம் ஒழுக் கம் ‌ வந்து ரொம்ப முக்கியம் ரொம்பரொம்ப முக் கியம்
ம் சேர்ற பசங்களும் அந்த ஒழுக்கமா இருக்காங்களான்னு பார்த்து சேர்த்து வழி சேக்கணும்
இல்லங்க அது வெளியில
சேற்கை வெளியில சேற்கை இருக்கிற பசங்களுக்கும் அந்த ஒழுக்கும் இருக்கா பாத்து நம்மர் சேர விடணும் பசங்களோட
இல்லனாலும் நா வீட்ல கண்டிஷன் பண்ணி வளுக்கணுங்க வெளில சேந்தாலும் அந் அந்த மாரி இருக்கும் அந்த சூழ்நிலேல ச சமாளிச்சிட்டு நம்ம வீட்டுக் வரணும்னு சொல்லி குடுக்குனு
ஆமா
பசங்களுக்கு வந் து வெளில் போனா பல பிரச்சன சந்திக்க வேண்டியது வரும் அதெல்லா சமாளிச்சிட்டு நம்ம ஒழுக்குமா வந்து வீடு சேர்னு சொல்லித்தரணும் சொல்லி தந்துதா வெளில அனுப்புணுமே அப் பல கெட்டதும் நடக்குது நன்மையு நடக்குது அதுக்கெல்லா தலகு குனியாம நீங்க ஒழுக்கத்தை ஏதோ நல்லது மாத்ரும் புடிச்சுகனு கெட்டதா விட் விட்டுட்டு வந்து வீடு சேர்னு சொல்லி குடுக்கனுமா ஆமா அதா அது அனால அதியு மீறி ஒரு சில சம்பவம் கள் நடக்கறது இருக்கும் என் குடும்பத்துல அந் மாரி நடந்துச்சு
ம்
அது மாரி ஆகாம பாத்துக்குனு பத்ரமா பத்ரோ
ம் செரி மா
இதுல ரொம்ப நன்றி
ம் நன்றி மா
மிஸ்ஸ